பிரேக்கா பிரேக் ஆகுற வாய்சு
கீழ ப
பிரேக் ஆகுது லைட்டா
ஆ இப்ப கேக்குதா கரெக்டா நல்லா கேக்குது ஆ சொல்லு
பிரேக் ஆவுதுடா ஒ வாய்ஸு
ஹலோ கேக்குதா
ம் மேங்க போன கேக்குது இப்பதா கேக்குது கொஞ்ச கொஞ்ச சத்தோ
ஆ இப்பதா நீ கேக்குது நீ பேசுறதே இப்பதா கேக்குது நீயா பேசாம ஓடிருக்க
ஆ டேய் அங்கதா ஃபைன் கட்டிருக்குதுடி
கட்டலையே நெட்டிக்கலா நீ
அப்பல்லா வச்சாதா ஆவு எதனா ஐஃபோன் வந்துருந்தா பாத்து சொல்லு அதா வாங்க போற நானு ஐஃபோன்தா
ஐஃபோனா வாங்குற செக அதுவும் செகன்ட் ஹேண்ட்லயா வாங்குற ஐஃபோனு அறுவதாபேக் புதுசா வாங்கிடு ஐஃபோன் ஃபிஃப்டீனு ஆஃபர்ல போயிட்டுருக்கு இப்போ அம்பதாயிரூபாதா பக்காவா இருக்கு அம்பதாயிருபா அம்பத்தி ஏழாயிருபா இதோ போயிட்டு இருக்கு ஆஃபர்ல அமூசான்ல வாங்கிடு
டேய் போடா ஃபிஃப்டீன்லா வாங்க மாட்டன்டா நானு ஃபிப் ஃபிஃப்டீன்லா வாங்க மாட்ட வாங்குனா தேர்ட்டீன்தா
நா இனிமே தேர்ட்டீன்தா சரி கேட்டு சொல்ற தேர்ட்டீனு எத்தன ஜிபி வேரியண்ட்டு
ஆ
ம்
அதல்லா நமக்கு தெரியாது அதல்லா எனக்கு தெரியாதுடா அந்த போன பத்திலா எனக்கு தெரியாதுடா நூத்தி இருவத்தி எட்ல வேணா அதிகமா வேணு
சொல்லு நெட்டே வேற மாட்டங்கிதுடா நல்ல நெட் டு கெடைக்குண்டா ஃபுல் டவர் இருக்கு ஆனா ஃப்ரீஃபயர்ல மட்டும் எனக்கு போயின்னு இருக்கு ஏ
தெரிலையே நீ எப்டி கேம் சவுண்டு கம்மி பண்ட்டு வெளாண்டுக்குற கேம் சவுண்டு கம்மி னிக்குற ஆ
இல்ல இல்ல சவுண்டு போட்டுதா காட்டிட்டு இருக்கேன் ஏ கொஞ்ச சி மி மி மைல்டா வச்சிருக்க
ஓஹோ அதும் செக் பண்ணிதா நா பேசுறது கேக்குமா
கரெட்டா கேக்கும் நீ பேசுறது சத்தமா கேக்கும் கேம்ஸ் ஓட்னது ஒரு மீடியமா
ஆ
இங்கே சொல்ற மாரியே நா நா கேட்டதுக்கு பதில் சொல்லு நல்லா டவர்லா இருக்கு ஃபுல் டவரு ஆனா இது மட்டு வர மாட்டுங்குது ஏ டிப்ளேனா இப்ப கரெக்டா என்வி நம்ம வெளயாட நம்ம வெளயாடும் போது ப்
ரெண்டுமே நீ ஒரே நேரத்துல யூஸ் பண்ணா அப்டிதா இருக்கு
அல்லடா சும்மாவே சொல்ற வந்து ஃபோன் பேசலன்னா கூட அது அப்டி தா அது போது
ஏ வந்து அடிக்க மாட்டேங்குறா
ஆமா வீட்ல கெடைக்காது அதனால தா வீட்ல வெளையாட மாட்டே
ஏர்டெல் நல்லா யூடியூப்லா பாக்கலான்டா யூ டியூப் சர் சர்னு வந்துருன்டா யூடியூப்லா சர் சர்னு வந்துரு யாருக்கு டவர் கெடைக்காதயெடத்துல கெடைக்கு எனக் இந்த பிரிஃபயர்ல வந்தா மட்டு சுத்து ஃபுல் டிரிப் அடிக்கு போட்டு விடியேடுகனா அவ்ளோ ட்ரிப்புள் நடிக்கு
அதுக்கான் தா டிம் பண்ணுதே நீங் காரணமே வீட்ல வெளையாடவே முடியாது விளையாடுணாலே கா காலேஜில மட்டு தா வெளையாட முடியு இப்ப சும்மா எடுத்துட்டு வந்த நானு இப்போ நா ஃபிரிஃபையர் கூட வெளையாடலையே வேற கேம் வெளையாடுனு ஓடியா வெளையாடிட்ருந்த அந்த கார் கேம் விளையாண்ட
அதுவாடா
ம் நல்லா இருக்கு
எங்க அண்ண ரொம்ப நாள் கழிச்சு ஐடி லாகின் பண்ணியிருகிறா கேம் ஏத்தி
ஆ
லாகின் பண்ணிட்டு டூ யூ நோ நா இந்த டிரெஸ் எல்லா எடுத்து வச்சட்டுக்கிறே அப்டி இப்டின்னு பேசிட்டு இருந்தாங்க என்ட
ஜாலியாச்சா ஒனக்
எப்படா எப்ப இந்த டீ ஷர்ட்லா எத்த எவ்ளோடா செலவு பண்ண அப்டியிப்டினு கேக்குறாங்க
சொல்லு நம்ம காசு செலவு பண்றதில்ல நம்மல்தா வருது காசு
ம் ஐபோன் வாங்கணுனு ஆச இருக்குது ஆனா வாங்கனா புது போன் வாங்குனா பிரச்சன இல்ல சங்கன்ல வாங்கிட்டு அது எதுனா பால்ட்டாயி
அதா செகனா பால்டாயிசினா செகன்ல நல்ல நல்ல ஃபோன் தருவானா கூட டவுட்டு தா வாங்குனா புதுசா வாங்கிடு ஆஃபர்ல இஃபர்ல போட்டு வாங்கிடு
புதுசா வாங்கலா அவ்ளோ ரேட்டா ஆச்சே டா அவளா எவ்ளோ ஒரு ஃபோனு கோச அவ்ளோ ரேட்டு கொடுத்து யாருனா வாங்கவாங்களா அதெல்லா வாங்கிட்டா பத்தரமா வெச்சிக்கணு பத்திரமா வச்சுக்கணு அந்த ஃபோன்லா வாங்கிடோனா
வச்சுதா ஆகனு எந்த ஃபோன் வாங்குனாலு பத்ரமா வச்சு தா ஆகணு
இல்லடா இப்ப எ போன்னா கூட பரவாலடா போன போட்டுன்னு வுட்டுருவ டா நானு
உ போன் போயிச்சா இது அப்புற நம்மளா காப்பாத்த முடியாதுடா நல்லா ஃபோன் வந்துச்சுன்னா கொஞ்சம் பாத்துக்கணுதா போன போனை எவனாவது காப்பாத்துவானா
ஆ ஏ ஃபோன காப்பாத்த என்னா பண்றது வேற டேய் ஏ ஃபோனுக்கு என்னா கொற அந்த டிஸ்பிளே வேல பண்றீயா நீயா
டிஸ்பிளே வந்து ஆயி ஆயிரத்தைனுபா பேட்ரி பேட்ரி ஒரு எட்ரூபாலேர்ந்து ஆயிரூபாக்கிட்ட வந்துரு உள்ள உள்ள கேமரா அது என்னது இதுவா சேர்ரா கேலரி தொட்டா பிளே ஸ்டோர் ஓப்பனாகுது அதுக் ரீபால் பண்ண சொல்லுவோ சாஃப்ட்வேர் ஏதாது தப்பாயிச்சுனா அதெல்லா பண்ணா கரெட்டா ஒரு மூவாயிரூபாய் கிட்ட வந்துரு பண்ணேன்னா பக்காவாயிடு ஓ ஃபோனு லேபரு
ஆ நா அந்த மூவாயிரூபா வச்சிருந்தேனா புது ஃபோனே வாங்குவ நானு
இப்ப ஒன்னு புது யாரு
ஏய்
எவே ஒனக்கு மூவாரூவாய்க்கு ஃபோன்லா தரா
ஏற்கனவே அஞ்சாயிரூபா ரைட்டா எட்டாயிரூபா வந்துருண்டா எட்டாயிரூபாலா அதுக்குன்னு வா டேய் நா நெனைச்சா வாயிண்டு வந்ட்ட டேய் நா நெனைக்க மாட்டண்டா
நெனைக்காத
ஒன்ட்ட நா ஜாலியாருக்கற போல வீட்ல ஏ முன்னா
ஆ நா சொல்லுவப்பா நீ வெறி ஏத்தின்னு இருக்காய்ங்க
நாளைக்கு வேற காலேஜா
நாளைக்கு போனுல வெறிதா போய்ட்டு ஒய்ஃபையு வரமாட்டிங்கிது காலேஜ்ல ஒய்ஃபை இருந்தா கூட போலா ஒய்ஃபையே வர மாட்
நா அங்கனாச்சு ஒய்ஃபை கெடைக்கமாட்டிதேடா அப்ற எப்புரா போவு‌ இந்த வருஷ ஓட்றது
என்து ஃபைஜி அன்லிமிடட் தாண்டா ஏ சிம்முல அந்த அந்த ப்ளானு போட்டுருக்க நானு ஃபை ஜி அண்லிமிடட் பிளான்தா அதா ஃபோர் ஜி ஃபோனா இருக்கு நானு அதான எங்க அப்பாட்ட கேட்னு இருக்க ஃபைஜி ஃபோன் எதா சும்மாருந்தா கூட குடுங்க சும்மா நா சிம் மட்டு போட்டு யூஸ் பண்ணிக்கிற அப்டின்ற ஃபை ஜி ஃபோனே இல்லப்பா அப்டின்றாங்க எல்லா ஃபோனையு குடுத்துட்டாரு கட இடிக்கிறாங்கல்ல இதுக்கப்புற அத விக்க முடியாதுன்ட்டு எல்லா ஃபோனையு வித்துட்டாரு அதா நானே நானா வாங்குனதா உண்டு கேட்ருக்க பாப்போ வாங்கிடுவ இந்த வருஷத்துக்குள்ள எதாது வாங்கி
ஓ
நீ வாங்குனாது பரவால்ல ஒன்துலாயாது சிம்மு போட்டு யூஸ் பண்ணிக்கலா நீயு வாங்க மாட்ட
டேய் நானே வாங்குனாலு இப்ப அன்லிமிட்டடுலா போட மாட்ட நானு பி எஸ் என் எல் தா யூஸ் பண்ணுவ
ஏய் நீயி நீ பி எஸ் என் எல் யூஸ் பன்றன்னு ஒனக்கு வந்து அன்லிமிட்டட் வந்து ரே ரேட் அதிகமா இருக்கு நீ ஏர்டெல் யூஸ் பண்ணுவீங்களா ஃபோர் டி ஓட பிளான் லா அதிகோ ஐ ரேட் அதிகமா இருக்கும் ஃபைவ்ஜி அன்லிமிடெட் பிளான் ஆனா அதே ரேட்ல தா இருக்கு நீ என்ன டெய்லி ரெண்டு ஜிபினு போட்டுபியா இல்ல ஃபைஜி அன்லிமிட்னு போட்டியா ஒரே ரேட்கே இப்ப அதமாதிதா குடுப்பா அவே ஃபை ஜி அன்லிமிடட் ஏய் தொள்ளாயிரூப எ எட்னுத்தி அம்ப ரூவாடா டெய்லி ரெண்டு ஜீபி டா ஆ ஆனா அதுல ஆர் டாட்லா ஃப்ரீ கெடையாது அப்ப அன்லிமிடட் ஃப்ரீ கெடையாது இதே நீ அம்ப ரூவா எக்ஸ்ட்ரா போட்னா ஃபைவ்ஜி அன்லிமிடட்டு ஆர் ஹாரு வந்துரு டெய்லி ரெண்டு ஜிபி உடுவா எக்ஸ்ட்ரா அர ஜிபி உட்ருவா இது க்கு ஒன்ற ஜிபி வரு அன்லிமிடடு கெடயாது எதுவு கெடயாது எது லாபோ அதான போட்னு அதனால எல்லா அதயே போட்டுருவாங்க ஃபோர் ஜி சிம் வாங்னா கூட பரவாலன்டு அ ஃபைவ் ஜிலாம் கெடைக்கு ஆனா ஃபைவ்ஜி ஃபோனு ஒட்னுல ஃபை ஜிலா ஈசியா கெடச்சிருண்டா சூஸ்சிலாம் எப் இப்ப ஃபைவ் ஜி இதுலே தாடா இருக்கு ஃபோன்னு இப்டி தான் டா இது இரு ஜிபிடா ஃபைவ் ஜி னா அன்லிமிட்டடு எத்துனே இருப்பா நெட்டலா
டேய் நேத்து கூட ஒருநாள் ரீச்சார்ஜ் பன்னனே
ம்
ரெண்டு ஜிபி ரீச்சார்ஜ் பன்னு நோண்டவே இல்லடா கேட்ரிங் போனனால கேட்ரிங்
நா என்ன சொல்ற ஓ அந்த கேம் மெய்க் ஏத்திற்றா ஏத்தி விளாட்பார்டு உன் ஃபோன்லேன்ட்டு இத கேட்கவே முடி
அந்த நா வந்து நா வந்து தேடினுருக்குறே கடைசி பதினொ பதினொன்ற ஆயிச்சு கடசி அரமண் நேரம்
உம்
எதனா பண்ண சரி ஏதனா ஒரு கேம் ஏத்தி ஆவணு சொல்ட்டு தே தேடியே அ போய்ச்சு டைமு அவ்லோத பதினொன்னு அம்பத்தெஞ்சு வந்துச்சு கடசியா அஞ்சு நிம்ஷோ
நா சொன்னல்ல ஓட்டி ஆர்டா ஓட்டு அன்னக்கே
தர முடியாது
நல்ல கேம் நா நா சும்மாலா சொல்ல மாட்டே நல்லா இருக்குன்டு நல்லாஇருக்கி இதுக்குதா சொல்ற நா உகிட்ட நல்லா இருக்கு
இப்பர் சஸ்ன்னு அந்த அந்த கேமேயே ஏத்திட்டே
ஏத்திட்டயா சூப்பர் ஏன்டா
இல்ல இல்ல பன்ன அதா கண்ல மாட்டுச்சி அதா அதே ஏத்திட்டே
அதா ஒனக்கு புடிக்கலீயே போனதடவ வெளாடு போது
சரி விஜய் அதே லைவு போடறான்ல அதா கேமியே விஜய்ய
ஆ போறானா அப்ப அவ்வளதா போய்லா நம்மலே ஆயி எறக்கில்லா
இன்னிகி இன்னிகி இன்னிகி நா ஃபோன் பண்ணி சொல்ற டேய் அஞ்சு மணிக்கு அந்த லைவு போட்றா அப்பின்
ம் சொல்லு சொல்லு போட்றா போ செரி அப்பற ஃபோன் அடிகட்டா
ஓ